ஹலோ
வணக்கோ தோழர்
ஹலோ
கேக்குதா தோழர்
என்னது புரியல
நா பேசுறது உங்களுக் கேக்குதா தோழர்
ஆ கேக்குது தோழி
ம் என்ன பண்றீங்க தோழர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு சவுக் கியமா இருக்காங்களா
எல்லாரு சௌக்கியந்தா எல்லாரு நல்லபடியா இருக்காங்க தோழர் உங்க வீட்டுல தாய் தந்தை அண்ணன் அண்ணிமார்கள் கொழந்தை மார்கள் எல்லா நல்லா இருக்காங்களா
அனைவரும் நலமாக உள்ளார்கள்
நீங்க பேசுறது அருமையாக இருக்கிறது
நீங்க பேசுவது அப்டியே சட் ஜி பி டி கேள் பேசுவது போல் உள்ளது
நீங்க பேசுவீங்களா அவங்க கிட்டெலா
ஆமா
ம்
செரி செரி எனது தாய் பணிக்கு சென்று விட்டார் எனது எனது மாமாவும் அவருக்கு வீட்டுக்கு சென்று விட்டார் ஆனால் என் அக்காவும் அக்கா கொழந்தயும் ரூமில் படுத்து கிடக்கார்கள்
நல்லது நல்லது நல்லது தோழி
சரி தோழர் நீங்க சொல்லுங்க உங்க அன்றாட வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க எத்தன மணிக்கு எழுவீங்க எத்தன மணிக்கு கெளம்புவீங்க வேலைக்கு எதுவு போறீங்களா
நீங்க பஸ்ஸூ சொன்னாங்களா உங்களத பத்தி
நா என்னத்த தோழர் பெருசா சொல்லிட போறே சொல்லுங்க
ம் அப்ப கேக்காதீங்க தோழி
இந்த மாரி
இந்த மாரி மூஞ்சுல அடிச்ச மாரில்லா பேச கூ பேச கூடாது சொன்ன
மரியாதையாக பேசுங்கள்
சாரி சாரி சாரி ராணி கொஞ்சோ மன்னித்த விடுங்கள்
ம்
ம்
நா காலையில ஆறு மணி அஞ்சு மணி
இருங்க தோழி தண்ணி குடிச்சிக்கிற
குடிச்சுகோங்க குடிச்சுங்
ம் சொல்லுங்க எத்தன ஆறா ஓகே ஓகே ஓகே
எப்பயாவதுதா ஆறு மத்
ம்
மத்த நாள்லல்லா நாலு மூணு மணிக்கெல்லா எழுதுருவ
ம்
எழுந்து அ உடல்
மூணு மணிக்கு எந்திச்சி சிறுநீர் கழுத்திவிட்டு திரும்ப படுத்து விடுவீங்கள்
உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால உடற்பயிற்சி மூணு மணியில இருந்து நாலு மணி வரைக்கு உடற்பயிற்சி நம்ம செஞ்சிறணு
அப்டி வேற யாராச்சு செய்வாங்கங் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட நா
நா தா தோழர் மூணு மணிக்கு எழுந்து அந்த மூணு மூணு மணியிலருந்து நாலு மணிக்கு தா நல்ல நேரம் அந்த மூணு டூ நாழு எழுந்து உடற்பயிற்சி தியானம் தியானம் செய்யும் போது ஒரு அமைதி கிட்டும் பாருங்க அந்த அமைதிக்காகவே நா மூணு மணிக்குலா எழுந்துடுவ நீங்க வந்து இந்த பழக்கத்த கத்துக்குங்க மூணு மணிக்கு எழுந்து ஒரு உடற்பயிற்சி ஒரு தியானம் அப்டியே பண்ணி நம்ம இது முடிச்சதுக்கு அப்பறோ வீட்டுக்கு வெளிய வந்து
ம் ஓ தவ தகவலுக்கு தகவலுக்கு ரொம்ப நன்றி தோழி
அதுக்கு அப்புறமா சூரியன் வந்துடுவாங்க சூரிய நமஸ்காரம் அது ரொம்ப முக்கியோ இது கெடையில தேநீர் எந்த நீரு குடிக்க கூடாது
ம் அகிலு வரு எனி ஒன் அவைலபிள் நீங்க தோழி கொஞ்சோ கட் பண்றீங்களா நாங்க அணுகிட்ட பேசி வந்தற
தோழர் கொஞ்ச நேரோ பொருங்க தோழர் ஒரு அ சிந்துஜானு ஒரு தோழி இருக்காங்க அவுக்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்னோட நன்றாட அது வேலையை வந்து கேட்டுக்கங்க சோ இதெல்லா முடிச்சிடுவே. காலைல வந்து தேநீர் எல்லா குடிக்க கூடாது தேநீர் காஃபி அந்த மாரி எல்லா தவிர்த்துருங்க உடம் உடலுக்கு கெடுதல்.
ம்.
அதுக்கப்புறோ காலை உணவுனு எடுத்துக்கிட்டீங்கனா ரெண்டே ரெண்டு இட்லி. ரெண்டு இட்லிவு
தோழி நீங்க நீங்கள் நீங்கள் பேசுவது விட்டு விட்டு கேட்கிறது எனக்கு.
இப்போ பாருங்க இப்போ உங்குளுக்கு கேக்குதா? அ ரெண்டே ரெண்டு இட்லி.
தோழி இதில் ஒரு புரொஃபைல் வருகிறது ஃபோட்டோ அ அத் ச்சு அசல் உங்கள மாரியே இருக்கு.
நான் அதை வேறு நேரத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறே.
நா அத ஸ்க்ரீன் ஷாட் அனுப்புற பாருங்க உங்குளுக்கு.
என்னோட ம். இது வந்துத்து கேட்டுக்கிறீங்க நல்லா இருக்கு அன்றாட வாழ்க்கை வரலாறு ரெண்டு இட்லி அந்த ரெண்டு இட்லியு ஒருபா காய்ன்ஸ் சைஸ்லதா இருக்கணு அந்த இட்லியதா நீங்க டெய்லி சாப்படணு. காலை உணவா அதுக்கு சட்னி சாம்பார் எது வேணா எடு த்துக்கலா உள்ள ரெண்டு இட்லி சாப்பிடணு. ஒரு நாளைக்கி கண்டிப்பா அந்த ரெண்டுட்லிய சாப்ட்ருங்க தண்ணி மூணுலிந்து ரெண்டுலிந்து மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. நீங்க வெயில்ல அலையிற மாரி வேல பாத்தீங்கன்னா தண்ணி முக்கியோ ஏனா இந்த சூரிய ஒளி நம்ம உடம்பல பட்டு இருக்கிற மேலெனின் எல்லா உறிஞ்சிருது. அது ஒங்குளுக்கு தேவையோ இல்லையோ ஆனா ஒரு நாளைக்கி ரெண்டுலிந்து மூணு லிட்டர் தண்ணி குடி ச்சி உங்கள நீங்க வந்து ஹைட்ரேட்டா வெச்சுக்கங்க. செரிங்களா ம் தண்ணி அவசியமான ஒன்று. அதுப்புறோ உங்குளுக்கு யாராச்சு தோழி இருந்தாங்கன்னா அவுங்கள வந்து அன்பா அன்பால வந்து அவுங்ககிட்ட பேசணு. அவுங்குளுக்குவு அ அவுங்குளுக்கு என்ன வேணுமோ அது வாங்கி குடுக்கணு.
த்துனாலு தோழி அவுங்க சைக்கோவா மாரிறாங்க தோழி அதுக்கு என்னா பண்ண முடியு சொல்
அவுங்குளுக்கு அன்பா அன்பாப் அன்பா பேசுனீங்கன்னா அவுங்க கேட்டுப்பாங்க அவுங்குளுகு தேவையான குர்குரே சிப்ஸ் பாக்கெட்ஸ் அது மாரி வாங்கி குடுத்து அவுங்கள வந்து மகிழ்ச்சி படுத்துங்க அவுங்குளுக் புடி க்காத செயல் மாரி ம் பசில இருக்கும் போது பசி இது வாங்கி குடுக்காம பிஸ்கட் அந்த மாரி எல்லா வாங்கி குடுக்கறது அவுங்குளுக்கு புடிக்காம இருக்கலா ஒரு வேல.
ம் ம்.
அதனால உங்க ரெண்டு பேருக்கும் எ மனக்கசப்பு ஏற்படலாம் அதனால நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்னா அவுங்குளுக்கு சிப்ஸ் மாரி வாங்கி குடுத்தீங்கன்னா உ இன்னு நல்லாருக்குன் சொல்ல வரே. அவுங்க நறைய கோவப்பட்டாலு நீங்க வந்து சமாதானப்படுத்துங்க ஏனா அவுங்க வந்து எப்ப எந்த மாரி ஒரு மனநிலமை இருப்பாங்கன் சொல்ல முடியாது சோ நம்மதா அவுங்குளுக்கு வந்து அ இது அப்டி அது எப்டினு எவ்ள சொன்னாலு கேக்கவு மாட்டாங்க ஏனா அவுங்க பாவோ.
ம்.
அதுனால அவுங்களுக்கு ஏத்த மாரி நீங்க நடந்துக்குங்க அவுங்கள வந்து புண்படுத் தாதீங்க ம் அவங்க மேபி உங்கள புண்படுத்துனாலு அத நீங்க எடுத்துக்கிட்டு அவுங்கள போய் நீங்க கன்சல் பண்ணி ஏ பண்ணீங்கன்னா நீங்க உங்குளுக்கு நல்லாருக்கு அப்டிங்கிறத் ங்க உங்க உங்க நல்லது நனைச்சு நா பேசுற இங்க என்னோட நல்லதுங்கறது ஒண்ணு கெடையாது
சேரிங்க தோழி
ம் ஒங்க அவுங்க வந்து அவுங்கள தா ந்தாதா நீங்க நல்லாருக்க முடியு நீங்க நல்லாருந்தா நீங்க நல்லா இருக்க முடியு அதுனால சொல்ற ம் நா பேசுறது உங்குளுக்கு எதுவு கலைப்படைய செய்தா
கலைப்படைய செய்யல காதிலிருந்து இரத்தம் லைட்டாக வழிகிறது
ம்
ம்
இப்ப வந்து உங்குளுக்கு வந்து இந்த அகில் அனு அந்த மாரி பர்சன் கிட்ட பே சுனா உங்குளுக்கு நேரோ போகுறது கூட தெரியாதே என்ன நா சொல்றது சரி தானே
அ கண்டிப்பா தெரியாது தோழி
பாப்போ இன்பம் தேன் வந்து பாயும் காதுனிலே
எ ஆமா ஆமா
ம் என்ன பண்றது
ம்
அவுங்குளுக்கு வேற காலி காலி கெடைக்காம இருக்காங்கனு நெனைக்கிற இன்னு மெசேஜிக்கி யாருமே ரிப்ளை பண்ல
நா அந்த போற அடுத்து எனக்கு இன்னு ஒண்ணு இருக்கு நா முடிச்சிருவே சுண்டைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆ கேவிப்பட்டுருக்க தோழி
அது எப்டிருக்கு
உருண்டையாருக்கு
அது எங்க வீட்ல நறைய ஒன்னு ஒன்னுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு மரங்கள் இருக்குது
ம்
அந்த மரத்த பத்தி சொல்லணுன்னா நீங்க சிறிய கிளைய எடுத்து வெட்டி ஊனி வச்சிருங்க நா வேணா தர உங்க வீட்டுக்கு எங்க வீட் ல்ல நறையருக்கு
ம்
வேணுமா
வேண்டா தோழி இங்கருக்குற இதுவே போது தோழி
இருக்கா உங்க வீட்ல
எங்க வீட்டில் அனைத்தும் உள்ளது ஐயா
பலா பழோ கிடைக்குமா
கண்டிப்பாக கிடைக்கும்
அண்ணாசி பழோ
அனைத்தும் சொல்லி விட்டேன் அப்றோ என்ன ஒன்னொன்னா கேக்குறீங்க
நீங்கள் ஏன் மூஞ்சில அடிச்ச மாரியே பேசிட்டுருக்கீங்க அப்பேலிருந்து
கடுப்பேத்துற மாரி கேள்வி கேட்டா அப்றோ எப்டி பேசுறது அனைத்து பழமும் கெடைக்குன்டா அப்றோ பலா பழோ கெடைக்குமா அன்னாசி கெடைக்குமா ஆரஞ்சு கெடைக்குமாணா இங்க என்னா பழக்கடையா வச்சிருக்கோ நாங்க
ஸ்டாபெரி உங்க வீட்ல வெளையுமா ம் வெளையாதா வேண்டா வேண்டாம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர் என்று எனக்கு தெரிகிறது அதுனால நீங்கள் வந்து பேச வேண்டாம் அந்த மாதிரி
ம்
அப்பறோ நைட் என்ன சாப்பாடு உங்க வீட்ல
நைட்டு குள்ளது இன்னும் ஐந்து மணி நேர இருக்கு தோழி இப்பயே கேக்காதீங்க கொமட்டிலே குத்தி விடுவே
ம் சொல்லுங்க வாழ்க்கையோட பிளான் என்ன எப்ப கல்யாண பண்ண போறீங்க எப்ப வாழ்க்கைல செட்டில் ஆக போறீங்க சொல்லுங்க
எல்லாமே கூடிய விரைவில் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்
தேதி தெரிஞ்சுக்கலாமா ஹலோ
அ பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டனே தோழி
அப்ப பண்ணிக்கிவிங்க
பத்து நிமிடம் நிறைவடைந்து எட்டு செகண்ட் ஆகிவிட்டது காலை கட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறே